சேர் உங்களுக்
ஆ கேக்குது நல்லாருக்கீங்களா
நல்லால்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லார்க்கே நம்ம என்ன முந்தா நாள் பேஸ்றோதன
அப்டிதா நெனைக்கிறே எனக்கு நேத்து பேஸ்ன ஞாபகோ இல்ல முந்தா நாள் பேஸ்ன ஞாபக தா இருக்
ஆமா முந்தா நாள் பேஸ்ன மாதிரி தா இருக்கு
ஆமாம்மா என்ன சாப்ட்டீங்க
அ மதியோ பாத்தீங்கன்னா காரக்கொழம்பு, முட்டையு சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
மத்யோ அங்க வந்து கோயில்ல இருந்து அமுதுன் சொல்லுவாங்க பருப்பு, கீர அப்றோ வந்து அ காய்கறிகள் எல்லா போட் டு மிக்ஸ் பண்ணி ஒரு சாப்பாடு எல்லார்க்கு தருவாங்க சாமிக்கு படஸ்ட்டு அது சாப்ட்டே அதுக்கப்பறமா என்ன சாப்ட்டே அது
ஆமா நீங்க எதோ கோவில் கொடன் சொல்லீர்ந்தீங்கல்ல
ஆமாம்மா அது இன்னைக் இல்ல வெள்ளிக்கிழம தா அப்போ வந்து இது கெடையாது சாம்பு வைப்பாங்க சாம்பார், ரசம், பருப்பு, அவியல் அந்த மாரி வெய் ப்பாங்க நல்லாருக்கு இன் அப்றமா மதியோ வந்து பானி பூரி நேத்து எ ஹஸ்பண்ட் பானிபூரி செய்தாங்க அத வந்து இன்னைக் பேலன்ஸ் இருந்துத் பேல் பூரி எனக்கா சாப்ட்டோ மசால் பூரி எனக்கா வஸ்தந்தாங்க அதுக்கப்றோ சார்ஜா போட்டுட்டு தந்தாங்க சார்ஜானா எ ஹஸ்பண்ட் நா போபோவே ஏ அவுங்கிட்டர்ந்து தா நானே கத்துகுதுன் ரொம்ப புடிச்சுரு அவுங்க பண்ணி தரது அ பழோ இருக்குல்ல நம்ம வாழப்பழோ எதா ஒரு பழோ நல்ல சோப்பு பழோ இர் சோப்பு வாழப்பழோ இர்ந்தா நல்லாருக்கு எதா ஒரு வாழப்பழோ அதுக்கப்பறமா பூஸ்ட்டு பால் கட்டியா இருக்கணு ஐஸ் கட்டி கணக்கா இருக்கணு பால் ஃப்ரீசர்ல வச்ச அந்த பாலு மூணயு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அ சாக்லேட் சிரப்பு அப்றோ க நட்ஸ் எல்லா போட்டு அடிச் தருவாங்க
அத வந்து நாங்க ஸ்மூத்தின் சொல்லுவோ அதான இது
ஆ ஸ்மூத்தி ஆனாலு ஆ ஆ இதுல வந்து அவுங்க எக்ஸ்ட்ரா பூஸ்ட் எல்லா போடுவாங்க அப்பறோ நட்ஸ் போடுவாங்க சாக் லேட் சிரப் ஊத்துவாங்க அந்த மாரி அவுங்களுக்கு தோன்றத வச்சு பண்ணி தருவாங்க ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணுவாங்க அப்பப்ப எனக் எதா க்ரேவிங் சொன்னா செரி வெளிய வாங்கி தரதுக்கு இந்த மாரி அவுங்ளே போட் தந்துருவாங்க அது எல்லார்மே எனக்கு கண்டிப்பா ம் ஆ அவுங் நா இது வரைக்கு சமச்சது ம் இல்ல அவுங்ளே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சமச் தந்துருவாங்க நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கல இன்னு
பரவால்ல பரவால்ல நைட்டு சாப்பாடு என்ன அத்த கொண்டு வந்துருவாங்ளா
ஆமா நைட்டு ம் வெரதோல்ல இன்னைக்கு சப்பாத்தி கொண்டு வரன் சொன்னாங்க
ஆ ஆ இன்னைக் என்ன வெரதோ
கோவில் கொடல்ல அதுனால நேத்துலருந்து வெரதோ
ஆ ஆ சேர் சேரி மதியத்துக்கு மட்டு ஏ செய்றீங்க மதியம் மட்டு உங்களுக்கு ஹோட்டல் கெடையாதா
மதியோ ஹோட்டல் கெடையாது ஃபுல் டைம் அப்டி கெடையாத் மதியம் மட்டு நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டுஅப்றோ நைட் திரும்ப போவாங்க
ஆ ஹா சேரி சேரி ஹோட்டலா வச்சிருக்கீங்களா இல்ல இந்த தள்ளு வண்டி கட மாதிரி வச்சிருக்கீங்களா எப்ப மதியமு சாப்பாடு போட வேண்டியதான
இங்க அவ்ளோவா சேல்ஸ் ஆகாது மந்தியோ எல்லாருமே இங்க எங்க ஏரியால நான்வெஜ் வாங்கி சமைச்சிருவாங்க மீன் இருக்கனால சோ அதனால அவ்வளோவா சேல்ஸ் ஆகதுனால நாங்க வந்து நைட்டு மட்டு தா போட்ருக்கோ
ஆமா நீங்க டெய்லி மீன் சாப்பிடுவீங்க தான
ஆமாங்க டெய்லியுமே மீன் சாப்ட்ருவோ அதனால நைட்டு இது பண்ணுவோ நாங்க ஹோட் ட்டுலாருக் குள்ள போய் ஆ எல்லாரு இருந்து சாப் அப்பிட்ல்லா ஸ்பேஷியஸ் இருக்குது சமைக்கிறதுக்கு எடோ அந்த மாரி ஹோட்டலா வச்சிருக்கோ சொந்த இடத்துல
அ ஹ அ நா வந்து கேரளால இருக்கும் போது நாங்க எங்க சைட்லல்லாம் பாத்தீங்கன்னா காய்கறி தா அதிகமா செய்வோ மீன் பாத்தீங்கன்னா சண்டே மட்டு தா செய்வோ ஆனா நா கேர்ளால இரு க்கும் போது அவுங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் தா சாப்டுவாங்க மதியம் பாத்தீங் ஏனா மீன் இருக்கு நம்ம எப்டியு இந்த நாங்க எப்டி இந்த வெரைட்டி வெரைட்டியா காய்கறி சாப்புடுறோ இந்த வெண்டைக்கா மு முட்டக்கோசு இந்த மாதிரி சாப்புடுறோல்ல அதே மாரி அவுங்க வந்து வெரைட்டி வெரைட்டியா சாப்டுவாங்க இன்னைக்கு வந்து நெத்திலி மீன்னு நாளைக்கு வந்து சூற மீன்னு அந்த மாதிரி சாப்டுவாங்க நாங்க இருக்கறது பாத்தீங்கன்னா கொஞ்சோம் கிராமம் சைடா அங்க கேரளால இருந்த
நாங்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ் வொரு மீன் வாங்கி சாப்டுவோ டெலியு ஒரே மீன்னுன் இருக்காது ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு மீன்
அவுங்க வந்து கேப்பாங்க நம்மல்லா காய்கறி யாரு வாங்கிட்டு வந்தாங்கன் எங்க சைடுல்லா கேப்பாங்க ஆனா அங்க பத் த்தீங்கன்னா மீன் யாரு வாங்கிட்டு வருவாங்கன்னு கேப்பாங்க நம்மளு மீனு சாப்படுறோனு நனைச்சுக்கிட்டு நா அவுங்ககிட்ட சொல்லுவ அவுங்க கேரளா இதுல சொல்லுவாங்க மலையாளத் துல கேப்பாங்க மீன் யாரு வாங்கிட்டு வராங்க அப்டின்னு
ஆ அ
வந்து எ ஹஸ்பண்ட் தா வாங்கிட்டு வருவாங்க நாங்க ஃபுல் டேவுலா சாப்ட மாட்டோ நாங்க வீக்லி ஒன்ஸ் இல்லன்னா டொவைஸ் தாங்க சாப்டுவோ அப்டினு சொல்வா அவுங்ககிட்ட அதே மாரி அங்க பாத்தீங்கன்னா இந்த சூர மீன் இருக்குல்ல அதுதா அதிகமா சாப்படுறாங்
ஆ சூர மீன்னு இங்க வந்து தளி அப்பறோ வந்து சலா மீன் ரேரா கடைக்கு ம்
ஆனா நீங்க இந்த ஆத்து மீன் கொளத்து மீன்ல்லா சாப்பட மாட்டீங்க தான
ஆ கொளத்து மீன் சாப்டுவோ புடிச்சாங்கனா நாங்க வெலைக்கு வாங்கி சாப்ட மாட்டோ நாங்களே பிடிச்சு சாப்டுவோ எங்க வீட்டுக்காரங்களுக்குல்லா பிடிக்காது எனக்கு பிடிக்கு என் மாமனார் ஏத்த மாரி இது பண்ணுவாங்க
அது மாரி தா அவுங்க கேப்பாங்க ஆனா நீங்க சூர மீன் அதிகமா சமைப்பீங்க தான
ஆமா நாங்க வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் மீன்னுமே சமைச்சு சாப்ட்டுருவோ இங்கியுமே ஒரே மீன் இருக்காது ஆனா வந்து ஆ
ம்
சொல்லுங்க சிஸ்டர்
அங்க பாத்தீங்கன்னா வெறு சூர மீன் தா சாப்டுவாங்க அதிகமா ஆனா நா ஒரு தடவ மீன் பக்க நா சூர மீன் வந்து பாத்ததே கடையாது நானு எ ஹஸ்பண்டு வெள்ல போகும்போது சரி மீன் வாங்கலா கடைக்கு போலாம்னு சொல்ட்டு போகும்போது பாத்தீங்கன்னா சூர மீன் பாத்தே ஊர மீன் பாக்கறதுக்கு நல்லாருக்குல்ல அழகா இருக்குல்ல பல பலனு நா வந்துட்டு இவங்க சொன்னாங்க அந்த மீன்லா ஒனக்கு புடிக்காது ஏனா நாங்க பாத்தீங்கன்னா ஆத்து குளத்து மீன் இப்படியே சாப்ட்டு வளந்துட்டோமா கடல் மீன் வந்து நாங்க எப்பயாவதா சாப்பிடுவோ கடல் மீன் சாப்டா எ ஹஸ்பண்ட்கு வந்து அ அரிப்பு மாதிரி வந்துரு நா சூரமீன் பாத் தமா இந்த மீன் நல்லாருக்கு அழகாருக்கு சரி வாங்கி செஞ்சு பாப்போ அப்டின்னு சொல்ட்டு அவரு அப்பவே சொன்னாரு வாங்காதா நல்லாருக்காதுன்னு நா வாங்கிட்டு ட்டு போய்ட்டு அத க்ளீன் பண்ணி செய்யும்போதே எனக்கது சுத்தமா புடிக்கவே இல்ல அந்த டேஸ்ட்டு
எனக்கு அந்த க்ளீனிங் பண்ணல்லா சுத்தமா தெரியாது ஏன்னா நா இது வரைக்கு வச்சது கெடையாது மாமியார் வைப்பாங்க நா வச்சது கெடையாது மாமியார் வைப்பாங்க
க்ளீன் அவங்களே பண்ணி குடுத்துறாங்க கடைலயே மோஸ்ளீ க்ளீன் பண்ணி குடுத்துட்றாங்க அவங்க நெத்திலி மீனையு சால மீன் ரெண்டு மட்டுதா க்ளீன் பண்ண மாட்டாங்க இருக்கும்போது அவங்களே எல்லா மீனுமே க்ளின் பண்ணி குடுத்துருவாங்க அந்த சூர மீன் வந்து அவங்க க்ளீன் பண்ணி அவங்க பீஸா போட்டுதா தருவாங்க அத
ஓ
நீங்க எப்டி இந்த சூர மீன் செய்வீங்க
சூர மீன் நாங்க கொழம்பு வைப்போ பொறிச்சா நல்லாருக்குன்னு சொல்லுவாங்க கொழம்போட
நீங்க இப்ப அதா உங்ளுக்கு சமையல் தெரியாதுன்னு சொன்னீங்களே
ஆ பாத்துருக்கே சமைக்குது நா வந்து ட்ரை பண்ணது கெடையாது நாங்க வந்து எங்க ஊர் ஸ்டைல் வந்து மீன் கொழம்பே நாங்க வித்தியாசமா வைப்போ
எப்படி பண்ணுவீங்க
என்ன மாரி நாங்க வைப்போன்னா ஆ நாங்க வந்து எண்ண சேக்க மாட்டோ ஆ அப்ற வந்து ஒன் ஒன் செகன் ஆ அப்ற நாங்க அதுல வந்து என்ன சேப்போனா நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு தேங்கா இருக்குல்ல தேங்காவ திருவி அது கூட சின்ன உ சின்ன உள்ளி சின்ன உள்ளி ஜீர கோ அப்ற வந்து அ நல்ல மெளகு கொஞ்சோ அப்ற வ த்தப்பொடி மஞ்சப்பொடி ம் மொளகா பொடில்லா போட்டு அந்த கரம் மசாலா உண்டு அதெல்லா போட்டு அரைச்சிருவோ அரைச்சதுக்கப்றமா மீன் சட்டில அந்த மீன் அந்தந்த அரச்சத அந்த ஸ்மூத்தியா உள்ள தீக்கொ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கப்ற புளி கரைச்சி ஊத்துவோ அந்த மீனே அது கூடயே போட்டு கொதிக்க வச்சுருவோ அது உள்ள போடும்போது அந்த தக்காளியு ஆ பச்ச மொளகா அந்த ரெண்டுந்தா உள்ள போட்டு கொதிக்க விடுவோ நல்லா கொஞ்ச கொதிச்சு வந்ததுக்கு அப்றோ மேல வந்து கருவப்புள்ள போட்டு கொதிச்சதுக்க அப்றமா எறக்குவோ
புளி சேக்க மாட்டீங்க
புளி சேப்போ அத மொதலே ஃபஸ்டே புளி சே கரைச்சு வச்சு நாங்க கொதிக்க வச்சுருவோ
புளி வந்து அந்த கொடம் புளின்னு சொல்றாங்களே அது சேப்பீங்ளா இல்ல நார்மலா இருக்ற புளி எங்க ஊர்லல்லா கெடைக்கிற புலிசே
நாங்க எங்க இதுல வந்து கொடம்பு அந்த குண்டு புளி அ நீங்க எத கேக்குறீங்க புளி கேக்குறீங்ளா இல்ல ப
புளிதா புளிதா புளி
புளி வந்து எங்க இதுல வந்து நெறையா சைஸ் ஆஃப் புளி உண்டு நாங்க வந்து வெலைக்குன்னு வாங்க மாட்டோ இங்க தோப்புலயே இருக்கு நாங்க எங்களுக்கு தேவையான அளவு எங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு மிச்சத்த நாங்க வித்றுவோ
புளி வந்துட்டு கொடம் புளின்னு சொல்றாங்க புளியிலயே வந்து நெறய வகைகள் இருக்குல்ல அதுல வந்து நீங்க எந்த மாரியான புளி சேப்பீங்கன் கேக்குற
அதா சொல்றேன் இல்ல புளி வந்து எந்ததருந்தான எங்களுக்கு கிடையாது நாங்க எல்லா வக யான புளியுமே சேப்போ
இப்ப பாத்தீங்கன்னா அந்த கொடம்புளில புளிப்பு கம்மியாருக்கு அந்த கொடம் புளி வந்து கரைக்க மாட்டாங்க அப்டியே ஒரு பீஸ் தா போடுவாங்க இல்லயா
ஆ அப்டி நாங்க போட மாட்டோ நாங்க வந்து கரைச்சிதா புளி போடு
அப்ப எங்க ஊர் சைட்ல கெடைக்கிற புளில்லா பாத்தீங்கனா நாங்க அந்த புளிய வாங்கி அந்த புளிய நாங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கி மரத்துலேருந்து பிச்சத வாங்கி அந்த ஓடு எடுத் து நாங்க வெயில்ல காய வப்போ காய வச்சுட்டு அதுக்கப்பறமா பத்தீங்கனா அந்த கொட்டையெல்லா அரிஞ்சி அதுல வந்து கோதுன் சொல்லுவாங்க அது மேலத நரம்பு மாரி இருக்குல்லயா அது எல்லா எத்துமே கிளீன் பண்ணிட்டு திருப்பி அந்த வெயில்ல காய வப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்பற அதை எடுத்து நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்போ அந்த புளியதா நாங்க எல்லா கொழம்புக்குமே யூஸ் பண்ணுவோ
நாங்க அந்த மாதிரின் சொல்ல முடியாது எ எங்கலொட புளிய நாங்க வந்து கரைச்சிதா போடுவோ புளிய வந்து அப்டியே ஒத்தையா போட மாட்டோ கரைச்சி தா போடுவோ
ம் செரி செரி அப்ற டியூஷன் பசங்கல்லா போய்ட்டாங்களா
ம் டியூஷன் பசங்க இன்னைக்கு கொஞ்சோ ஃபங்ஷன் வீடு இருக்குன் சொல்ட்டு அவங்க இன்னைக்கு சீக்ரமே போய்ட்டாங்க
ம் எத்தன பசங்க வரைக்கு இருக்காங்க உங்க கிட்ட படிக்கிறாங்க
உங்கிட்ட நான் இப்போதி இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்க எனக்கு தெரியாத இடம்லா இதா ஃபர்ஸ்ட் இது அவங்க ரிலேட்டிவ்ஸ் தா ரெண்டு பேர் வாராங்க ஸோ வரக்கூடிய பசங்களுக்கு எடுத்துட் இருக்கே சும்மாதா இருக்குறதுக்கு நா சரி அதுலயு கொஞ்சோ நம்மளுக்கு ஒரு தௌசண்ட் கிட்ட ப்ராப்பிட் வரும்ல அத எடுத்துட்ருக்க
ஆமா நீங்க தௌசணா வாங்குறீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு
இல்ல ஒருத்தவங்களுக்கு ஃபைவ் ஹ்ண்ரட் லவன்த டுவல்த் எங்கிட்ட வரது ரெண்டுமே டுவல்த் பசங்க
சேரி சேரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா எம் காம்
எம் கா மா சேரி சேரி அவங்க என்ன குரூப்பு அந்த டுவெல்த்து பசங்க காமர்ஸ் அக்கௌண்ட்ஸா ஓகே இப்போ இந்த இது டேலில்லா சொல்றாங்கள அதெல்லா படிச்சா நமக்கு வேல்யூ இருக்குமா
டேலி படிச்சே சிஸ்டர் பட் அதுக்கான வேல்யூ ஒன்னு இல்ல சிஸ்டர் நான் டேலி படிச் சிஸ்டர் டிஜிட்டல் மார்கெட்டிங் ஒர்க்குக்காகதா நா ட்ரை பண்ணிட்ருக்க
ம் சரி நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு மீண்டும் வேறொரு அழைப்பில சந்திப்போ நன்றி
சரிங்க தோ நன்றி